எப்டி இருக்க நல்லா இருக்கியா ஓ நல்லார் கேங் மேடம் நீங்கலா நல்லா இருக்கீங்களா பிசியா பேஸ்லாமா ஆஹ் பேஸ்லாம் ஃபிரீதா நல்லா இருக்றோங்க ம் அம்மா நல்லா இருக்காங்களா ஓ நல்லா இருக்காங்கடி போய்டு வந்திய வீட்டுக்கு என்ன அந்த கால் வலிதா அவங்களுக்கு ம் மாத்தர சாப்டுடுருக்காங்க புலம்பிட்டே இருக்காங்க மாத்தரையு போட்டுடே இருக்காங்க ம் ம் வெயிட் கம்மி வெய்ட்டு் அது ஒண்ணு பண்றதுக்கு இல்லடி ம் ம் வெயிட் கம்மியாதா இப்போ ரொம்ப. இலச்ச மாரிதா ஆயிட்டாங்கன்னு வையி ஓ சுகர் செக் பண்ணியாச்சா அம்மாக்கு சுகர் செக் பண்ணிபாத்தியா
சுகர்லா நார்மலா தா இருக்கு
அப்பென்ன திடீர்னு வெய்ட் கம்மியாச்சு பி பி மட்டு அது மாத்தர கிட்டத்தட்ட பதுனஞ்சு பதினாறு வருஷமா எடுக்கறாங்கள கால் வலிக்கேவா ஆமா அதுவே அவங்களுக்கு ஒரு இதாருக்கு வீக் ஆயிருவாங்க ம் இன்னு வேலைக்கு போறாங்களா இப்பெல்லா சுத்தோ ஒரு அடி எடுத்து வைக்க முடியறதில்ல ஒ ஹோ இன்னு வேலைக்கு போறாங்களா வீட்லதா இருக்காங்க இல்ல இல்ல சேரி சேரி எத்தன பத்து வருஷோ ஆச்சு வேலைக்கு போயி எனக்கு தெரிஞ்சு ஓ அப்பா மட்டும் வேலைக்கு போறாரா ஆமா ஆச்சா மட்டுதா போறாங்க ம் வாட்ச்மேனு நைட்டேவா ஆமா செக்யூரிட்டி நைட்டு தா போறாரா அப்பா அ நைட் ஷிப்ட் தா போறாங்க டெய்லி சேரி சேரி அப் பாப்பாவ கொண்டு போய் அம்மா வீட்ல விடுறதில்ல ஃபஸ்ட் பெரிய பொண்ணு பாத்துக்கிட்டாங்க இப்ப பாத்துக்கற அளவுக்கு அவங்களுக்கு இல்ல ஓ ஓ ஸ்டாடிங்ளே சொல்லிட்டாங்க என்ன எதுவு பிளான் பண்ணாத என்ன நம்பி அப்டின்டாங்க என்னால ஃபஸ்ட் மாரி என்னால முடியறதில்ல சேரி சேரி பெரிய புள்ள இருக்கும்போது கூட கொஞ்சோ ஓரளவுக்கு வெடுக்குனு இருந்தே ம் ம் இப்ப ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகுது அ வயசாவுதுல அப்டி இப்டினாங்க ஒரு நாள் மாத்தர சாப்டாலே ட்டா தாகு ம் ம் ஆமா ஆமா என்ன சொன்னாங்க டாக்டர் கால்வலிக்கி அது என்ன பெரியாஸ்பத்திரிதா போயிட்டு இருக்கோ ம் மாசோ மாசோ அங்க போய்யி மாத்தர வாங்கிட்டு வர்றது ஏதோ ஓரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு போவோ இப்ப அதுக்கு போறதில்ல ஒ ஓ அவங்க கேக்குறது இல்ல ஆ ஆ வேற எந்த டாக்டர்ட பாக்கலாம் பாக்கலாண்டி பிரைவேட்ல பாக்கலா அம்மா வேண்டாங்கறாங்க ஒரு தடவ போயிட்டு வந்தா மாத்தர இவ்ளோ சாப்ட வேண்டா கொஞ்சு அப்பிடியே கம்மி பண்ணுவாங்கல்ல என்னதா இருந்தாலு இப்போ வந்து ஒரு சில மாத்துர அம்மா ஸ்கிப் பண்ணிதா சாப்பர்றாங்க பேரசிட்டமால்தா நறைய குடுப்பாங்க அதல்லா எடுக்குறதே இல்ல‌ அம்மா கம்மியா இருக்கா குடு பாங்க ஆனா‌ நறையா குடுப்பாங்க‌‌ ஜி ஹெச் ல ஆமா இங்கெ பேசாம இன்னொரு டாக்டர் இருக்காங்க அம்ம எங்க அம்மாவ பாக்குறாங்க அவங்க கவுர்மெண்ட் டாக்ட்ரு தா அ தனியா கிளினிக்‌ குச்‌ பாக்குறாங்க எங்க இங்கேயா இங்க ஏழா நம்பர்ல
வேர நம்பர்ரில்லையா
ஆமா க்ளினிக் பேரு அந்த கர்ணா மெடிக்கல் இருக்கும்ல ஆமா அது பக்கத்துல அப்படியா‌ ஆமா‌ அங்க ஒரு‌ கிளினிக்கு இருக்குது ஆமா அவரு ஜீ எ‌ச் டாக்டரு தா அம்மாக்கு சுகரு கு கை கால் வலிக்குலா அங்கதா பாக்குறோ
இங்கேயு ஒருத்தங்க இருக்காங்கடி இங்க கண்ணப்ப நகர் கடைசியில மு‌ என்ன ஏதோ ஒரு பேர் முருகனா முருகானந்
முருகானந்தம்னு ஏதோ ஒரு டாக்டரு ம்‌ ஜி எச் டாக்டருதா அவரு‌ ஓ ஓ அப்பிடி கூட்டோ இத்துனூன்டு‌ கிளினிக்‌ தா‌‌ ஒரு‌ ரூமு ம் பத்துக்கு பத்து‌ ரூம் தா ம் ம் லைன் நிக்ற கூட எடோ இருக்காது‌ எல்லா ரோட்ல‌ தா நிக்கனுன்‌ வையே ஓ ஓ ம்ச்‌ அவ்ளோ கூட் இங்கியு நல்லா கூட்டொ இருக்கு ஆனா எடொ இருக்கு உள்ள ஒக்காந்துக்லா ம் இங்க ரோட்லதா நிக்கணு வருமாரிருக்கு நல்ல கைராசி டாக்டரு அப்டி இப்டிங்ராங்க அம்மா ஒர் டைம் அவங்ககிட்டபோய் காமிங்க ம் ஆமா ஒர் டைம் போய் கூட கேக் எனக்கு இன்ஷுரன்ஸூருக்கா ஆ அப்பற என்ன ஏதோ ஒன்னு கிளைம் பண்ணறதுக்கு அந்த ஆப்ரேஷனோ சர்ஜரிதா பண்ணுவாங்கல்ல முட்டிக்கு எதனால கால் வலி‌‌ வருதுனு தெரியனுல்ல எலும்பு தேய்மானந்தா ஓ‌ ஓ அதுக்கு ஆப்பிரேஷன் எங்க அம்மா என்ன‌ சொல்லுது பேசாம முட்டை அறுவை மாற்று சிகிச்சையா மூட்டு அருவை நா அதெல்லா இப்ப பண்ண முடியுமா ப தாங்க முடியாது ஆ சொன்னே எங்க அம்மா புரிஞ்சிக்க மாட்டே நா ஒரு இது பாத்தே ஒரு ஆடு சென்னையில முட் கி இதுக்கா சென்னை கோயமுத்தூர்ல கூட இருக்கனு நெனைக்கிறே அனா ‌ நா மருபடியு சேஞ் பன் எதோ அ அதெனமோ இதே பண்ண மாட்டங்க அப்ரே இஷ்னன்தா கெடையாது போனொட்னே வந்தர்லா ஒரு ரெண்டு ரெண் நாயப் ஆஃபிஸ் தா போனா அவங்க எதோ கால்லா அலைன் பண்ணுவாங்க ஆஹ் அதுக்கு எவ்வளோ ஆகுனு தெரியல என்ன உதர பாக் ஆனா கண்டிா கேக் குமா அது வேற இருக்கு இல்ல ஆள் வர வக்கறக்காண்டி வர வச்சு ஆமா எதுக்கோ ஒரு டைம் என்குவைரி பண்ணுவோம்ல எப்படியோ ஒரு டைம் என்கொயரி பண்ணிட்டு தானே போவோ ம் ம் டைம் என்னடி டிசிசா எடுபோ சொல்லு அதா தெரில எதுக்கோ ஒரு கன்சல்டிங் மட்டு போயிட்டு ஒரு தடவை கன்சல்டிங் போயிட்டு வந்து பாக்லா ஆப்ரேஷன் பண்ணவேனா வயசு ஆய்ட்ச்சு இதுக்கு மேல அவங்க ஆப்ரேஷன் பண்ணானாலு கஷ்டோ இல்லயா
ஆமா ஒர்தங்க ஒத்துக்
பாவோ ஒத்துக்கவு மாட்டாங்க டாக்டருங்க ம் அவங்கள பாத்துக்கறக்கே அப்ப ஒரு ஆள் இருந்துட்டே இரு பண்ணுவோ ஆப்ரேஷன் பண்ணுணா அவங்களுக் கூ கஷ்டோ ரெடியா இருக்கு எல்லா அப்டி ஒரு ஆறு மாசோ ஆகூல்ல நல்லா எந்திரிச்சு நடப் பருக்கு அதனால இந்த மாதிரி வேற ம்
சும்மா சஜஷன் போய் கேக்கலா பாப்பா பண்ண முடியாதுன்னு ஓகே பண்ண வேண்டா அப்படிங்கற பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்ப எத்தன காசு பண்ண இருக்கறவங்க எல்லா முட்
ஊட்டுக் வெளியோடதா சுத்திட்ருக்குறாங்க ம் அந்த அண்ணந்தா பா பங்கஜ கஸ்தூரி ஆர்த்தோஹர்பா அந்த தையலா போட்டா அத கால்வலியெல்லா கம்மியாககுதுலா வருது அதெல்லா டரை பண்ணுலியா ஆஹ் எங்க அம்மாக்கு மாத்ரதா இங்கிலீஷ் மாத்ர சாப்ட்டே ஒடம்பு பழகீரீச்சு இல்ல அது இதுதான அந்த ஆயில் ஐட்டம் மாரிதான அது அப்படியே ஸ்டாட் அது சும்மா அப்டியே வெளியே எக்ஸ்டர்னல் ஃயூஸ் தா கேக்றதுதா அஹா அது கேக்காதிடி அதூ இன்னொன்னு பாத்தன்டி ம் அந்த ஆயில முட்டில எங்க வலி இருக்கோ அங்க தேச்சம்னா பொக போகுதிடி பொகப்போகுதா அது ஆமா அது அது என்ன தைலோ தெரீல அ
ஏ நம்ப எண்ணைய போடுறாங்க முட்டி வலில ஒரு பாட்டிக்கு முட்டில தேக்கறாங்க அப்டே பொகையா வருது எண்ண தேக்கறப்ப பொகையா வருதா அது என்ன தைல இந்த அது ஒரு ஒலம்பஸ் இருக்குல அங்க ஒரு என்னது தன்வந்திரியா அ உங்க அம்மாக்குலா பாத்தாங்கல்ல அங்க வேணா கூட்டு போய் பாரு ஆனா அங்க பத்திய இருக்கணோ நான்வெஜ் சாப்டக் கூடாது ஆமா லைன் நிக்கினோ அப்பாய்ன்மென்ட்டு லைன் நல்லா நிக்க வேண்டா போனா நறைய டாக்டர்ஸ் இருக்கு இருப்பாங்க நம்ம போனா என்ன ஒரு ஒன் ஹார் ஆகோ ஆனா பத்திய இருக்கணோ நான்வெஜ் சாப்டக்க கூடாது புளி சாப்படக்கூடாது நறைய உருளைக்கேலங்கு ஐட்டம் சாப்டக் கூடாது ஆயில் ஐட்டம் ஃபிரைட் ஐட்டம்ஸ் அதுலயே அவங்க ஆமா ஆனா அந்த காலில வெறு வய்த்துல எம்டி ஸ்டோமக்ல ஒரு கஷாய குடிக்கணோ ஆறு மணிக்கு ஒரு கஷாயோ குடிக் வக்கணு ஆயில் போடணோ ஒத்தல வைக்கணோ ஆனா சரி ஆயிரோ இதெல்லா ப்ராப்பரா பண்ணனோ ஆமா அட்லீஸ்ட் ஆறு மாசோ இப்ப உங்க அம்மாக்கு ரொம்ப வருஷோ இருக்கங்காட்டியு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷோ ஆன பரவால கியூர் ஆகுதுல்ல டைம் கொஞ்ச ஜாஸ்தி அதுனால கியூர் ஆகுதுல்ல எங்க ஹிஸ்பான்ட் ஓட தங்கச்சிக்கு அங்க போய் பாத்தாங்க டி முதுகு வலிக்கு அந்த பொண்ணு அது ப்பிராப்பரா எடுக்களைய என்னனு தெரியல அதுக்கு கியூர் ஆகல அது அந்த டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க சாப்ட கூடாதுன்னு சொல்ற ஐட்டம்ஸ் சாப்டக்கூடாது அப்பதா அந்த மருந்து வேலை செய் உம் புளி சாப்டக்கூடாது ஓக அது மாத்தர மாரி கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரே இந்த கசாயம் கஷாயமா கொடுப்பாங்க அது சுடுதண்ணில கலந்து ஒரு மூடிக்கு ஒரு கால் டம்ளர் அர டம்ளர் மாரி கசக்கோ எனக்கு கொஞ்சோ நாள் கால்வலி இருந்து நானும் பண்ணல உம் எதுனால உனக்கு கால் வலி வந்துச்சி எனக்கு அந்த சிஸ் சிஸ்டம்ல ஒக்காந்து ஒக்காந்தே இருந்ததுனால அந்த நர்ம் நரம்பு போயி எலும்பு நரம்ப அமுத்தி அதனால முட்டீலையா முட்டில்ல இல்ல அ உக்கார்ர ந்த அந்த ஒரே நரம்பு ஒரே நரம்பு இருக்கு. சொல்லுவாங்கள முதுகுத்தண்டுலன்னு ஆ ஆந்த நரம்பு அப்றோ நா அது சாப்டதுக்கு அப்புறோ வந்துருனு நெனைக்கரன்டீ அடிக்கடி ஒன் அவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒன்ஸ் எந்திருச்சிரு. என்ன வேல இருந்தாலு செரி. ஒன்ஸ் டின்னர் முடுச்சுட்டு வந்து உக்காந்தனா அதுக்கப்றோ தா நா வேலயே செய்வன்னே வெய்யே. ஆ ஓம்போது மணிக்கு அதா அங்கங்க உருட்டிட்டிருப்ப. அட்லீஸ்ட் ஒன்அவர். ஒரு பைவ் மினிட்ஸ்ஸாவது எந்திருச்சர்னு எந்திருச்சு நின்னு நிக்கறதோ நடக் பக்கறத கொண்டு மறுப்டியு வந்துக்காரு. அதா வாஷ் போவ தண்ணிகுடிக்க போவ. அதான ஒன்னார் ஒன்ஸ் எந்திருச்சுரு எப்டியாது. அப்பதான் அந்த ப்ராப்ளம் வராது. நால்லா அப்டியே உட்காந்தே இருந்துதா ப்ச் அப்டியாயி அதுக்கப்புறோ அந்த மருந்து ஒரு வருஷத்துக்கு மேல எடு செய்லான்னு. அப்டிபாத்தா கிட்டதட்ட பத்து வருசமா நா இந்த வேலதாண்டீ செய்ர. வராம இருக்க வரைக்கு நல்லது இது வந்தராம இரு இருக்கரவரையு நாம பாத்துக்கணும்ல
எங்க அம்மா எங்க அம்மாக்கு இருக்குது
க்குது. கெண்ட இழுத்து புடிக்குதுன் சொல்லி அழுவாங்க. ம் அதுக் எனக் எனக்கு ரீசன்டா ஒரு ரெண்டு மூணு மாசோ முன்னாடி அப்டி இருந்துச்சுடீ. ம் அப்போ அதா ஸ்டாடிங் ம்ம் அப்டியல்லாந்தா இருந்து எனக்கு
கால புடிச்சிட்டு அப்டி அழுவே. உக்கா
உக்காந்துஅதமாரி இருக்கும்போது கால அசைக்கவே கூடாது. நானு அப்டிதா அப்டியே அசச்சு அசையச் அசைக்க கூடாது. நம்ம எப்டியாது தச்சா சரியாய்ருமோனு நெனப்போ. ஆனா அசைக்கவே கூடாது. பெயின் வந்துச்னா அசைக்காம அப்டியே வச்சிட்டேன்னாதுவே ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்கள்ள அதுவே கம்மியாயிரு. இதனால நெறைய டைம் அனுபவிச்சு. ஆமா நா அப்டியே கால அப்டியே மடக்குவே சரியான வலிவலிக்கு. அதுக்கப்றோதா ஐயயோணோ மடக்க அப்டியே எந்த பொஸ்ஸன் நம்ளுக்கு வலிக்குதோ அதே பொஸ்ஸன்லயே வச்சிரணு வச்சுட்டம்னா அதுவே சரியாயிரு.
நானு அசச்சாதா சரியாகு.
அ அ அசைக்காத கால ஒதரு ஒதரு அதெல்லா பண்ண முடியாது எச்சா வலிக்கு. நீ என்ன பண்றனா அத அப்டியே கான்சியஸ் வந்துருனு நமக்கு தூக்கத்துல அப்டியே அசைக்காது அதே பொஸ் வச்சுட்டே இருந்தீன்னா அப்டியே அதுவே சரிய ஆயிடும் அப்றம் லைட்டா மூவ் பண்ணி அப்டியே தூங்கிருன்னும் எந்திரிச்சிட்டம்னா அவ்ளோ தான் சரியான வலி வலிக்கும் ஆனா அங்கப்ப தெரியாது இருந்துச்சு உங்க அம்மா நா த போன வாரம் கால புரு புருன்னு ஆகும்ல ம் அதாது அந்த மாறி ஒரு பீல் காலங்காத்தலா ரத்தம் ஓட்டம் சரியா இருக்க மாட்டிகிது போல அதனால தா இந்த ம் ம் அதுக்கு முன்னாடி தா எனக்கு டுவென்டி வைவ் டேஸ் கிட்ட எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு ம்ம் அந்த இதுல ரத்தம் கம்மியானதுனாலையோ என்னமோ
அப்படி ஒரு ப்ராப்ளம் அதுக்கு நியூரோபியான் வாங்
நீ கரெக்ட்டா வந்து இந்த சீட் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு தெரியுமா சீட்ஸ்ஸு ஆமா அது என்ன பம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துட்டு பிளாக் சீடும் இன்னொன்னு என்னமோ எஸ் எம் ஏ சீடுன்னு நெனைக்கிற உம் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பிபரன்ஸ் பிளாக் சீடும் ஐய்யயோ இன்னொன்னு என்னன்னு நா பாத்து சொல்ற ஆஹ இல்ல அவர மொத்தம் நாலு ஃபஸ்ட்டு ஆ அது செகண்ட் ஓவ்லேஷன் ஓவ்லேஷனுக்கு அப்பறோ செகண்ட் பிஃப்டீன் டேஸ்லருந்து ஆ பம்கின் சீடும் எள்ளு சேசமே சீடும் ஃபஸ்ட் பிஃப்டீன் டேஸ் வந்து பிளாக் சீடு இன்னொன்னு என்னமோ ஒரு சீடு அது நான் உனக்கு பாத்து அனுப்புற வாட்ஸ்அப்ல இருக்கு அந்த மாரி அது ஒரு இந்த மாரி இது ரெண்டையும் ரெண்டு ரெண்டு ஐட்டமா ஃபஸ்ட் பிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு பதனாலு நாளைக்கு பதனாளு லட்டு புடிச்சி வச்சுக்கணும் அது ரெண் ட்ரை ரோஸ் பண்ணி நெய் போட்டு பே செஞ்ச லட்டு மாரி புடிச் வச்சிட்டு ஃபஸ்ட் பதனாலு நாள் அப்பறம் ஆஃப்டர் பதனாலு நாள் அந்த மாரி சாப்பிடின்னா உனக்கு வந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும் அப்ப உனக்கு இந்த மாரி ரொம்ப லாங் டே பீரியட்ஸ் போவாது எனக்கு இர்ரெகுளர் தானடி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தா அதான் இதல்லாம் வந்து அதான் எப்ப உனக்கு அப்டி ஆகுதோ ஆனதுலர்ந்து இப் ஒரு டூ த்ரீ மன்த்ஸ் அப்டியே ஸ்டாட் பண்ணீனா செரியாய்ரு இல்லனா இன்னொன்னு இருக்கு சாய் சி க்ரட்